ஹலோ
ஹலோ ஹை எப்டிருக்கீங்க சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா ம் நல்லாருக்க சார்
ம்
ப்ப என்ன பண்றீங்க
ஒன்னு பண்ல
ஓகே ஓகே ஓகேங்க ஆ நா வீட்லதா இருக்கே பாப்பால்லா வந்துட்டாங்க ஸ்கூல்லருந்து ஸ்நாக்ஸ் வேணுனு ஒரே தொல்ல அவ்ளதா என்ன பண்றதுன்னு தெரிலைங்க ஏதாது ஒண்ணு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணு ம் நீங்க சர் பசங்க வன்ட்டாங்ளா ஸ்கூல்லருந்து ஓகே ஓகே ம் ம் ம் சரி சரி சிஸ்டர் உங்க வீட்லயு என்ன எந்த மாரி ஸ்நாக்ஸ் குடுப்பீங்க சிஸ்டர் பசங்களுக்கு நீங்க
ஸ்நாக்சு இவுங்க வந்து இந்த முன்னாடி இந்த நைன்டி கிட்ஸ்ல்லா சாப்டுவாங்க ல எள்ளுருண்டை பொரி உருண்டை அந்த மாரிதா ரேரா வாங்கி வைப்பாங்க ரொம்ப அதிகமா
ஓகே ஓகேங்க
ம் இப்ப இருக்கதல்லா அதிகமா வாங்கவே மாட்டாங்க அது பிடி க்காது செட் ஆகாதுன்னு நல்லதுகில்ல அப்டின்றதுனால அந்த மாதிரி டீய் விற்றனோ ஸ்னேக்ஸ்சுடுல்லா அவர் ட்டு அவருதா ஆ ஏ ஹஸ்பண்ட் தா பாத்துக்குவாங்க நா வீட்லயு செய்ய மாட்டே எனக்கு செய்யவு தெரியாது அதனால அவர்தா பாத்துபாரு அந்த இதெல்லா
ஓகே ஓகேங்க எங்க வீட்லயு போப்பாக்கு பாத்தீங்கன்னா ஆ அதா ஒரு ஒரு ஒன் இயர் தா எங்ககிட்ட இருந்திருப்பா மீதி நாள் பாத்தா அவங்க பாட்டி கிட்டுதா இருந்தாங்க எங்க வீட்டுல படிச்சதுனால பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட விட்டோ அவங்கிட்ட விட் கிட்ட ரெண்டு வருஷோ கிட்ட ரெண்டு வருஷோ ரிட்டன் பண்ணாங்க மொத்த பள்ளும் அவளுக்கு சொத்த ஆகி போய் சூஸ் ஸ்டார் ஆமாங்க நறைய பைவ் ஸ்டார் அவுங்க பைவ் ஸ்டாரா வாங்கி குடுத்து குடுத்து குடுத்து குடுத்து பாத்தீங்கன்னா மொத்த பள்ளு ஒரு ஏழு பள்ளு அடிச்சோ வலி வலி வலின்னு சொல்லிட் விட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இப்டிதா இப்ப ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா விழுந்து வருதுங் நல்ல பள்ளா அதயாது ஒழுங்கா பாத்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே அட்வைஸ் பண்ணுக்றோ அ நறைய இந்த ஜங்க் ஃபுட் தா நறைய சாப்டுவாங்க அங்க இருந்ததுனால அவுங்க சேரி து செல்லமா அவுங்க ரொம்ப செல்லமா வளப்பாங்க அதனால அவுங்க என்ன கேக்குறாலோ அது எல்லாமே குடு சொல்றதுனால பாத்தீங்கன்னா நறைய பைவ் ஸ்டார் அவளுக்கு பிடிக்கும் அப்ப சின்ன வயசுல ஒரு ஒன் இயருக்கு மேல பைவ் ஸ்டார் சாப்ட்டு சாப்ட்டு அப்ப சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அல்லா பல்லெல்லா மொத்தமா போயிடுச்சுங்க
ம் ம் ம் அது தாத்தா வீடு அம் அம்மாச்சி தாத்தா அந்த மாதிரி போயிட்டாங்கனாலே செல்லம் தா அது நம்மளக நம்மள வளத்தது ஆம்மா நம்மள வளத்தத விட நம்ம நம்ம பிள்ளைங்களை வளக்கும் போது இன்னும் ஸ்பெஷலா வள க்குறாங்க அதனால அவுங்க ஆஹ அவங்க பிள்ளைங்க கேக்குறதல்லா வாங்கி குடுத்துடுறாங்க நண்பா எங்க அக்கா பொண்ணுவுமே அப்டிதா அந்த அங்க போயிட்டாங்கனாலே போதும் அம்மா வீட்டுன் எங்க அம்மா வீட்டு சைடு போயிட்டாங்கனாலே போது ம் செல்லம் பண்ணிடமா இவர் வந்து அதெல்லா சாப்பிட விட மாட்டாரு சாப்பிடகூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருவாங்க வாங்கிட்டு வந்தது இப்டிய வாங்கறதுனால கொஞ்சம் அதுலயே செட் ஆயிடுவாங்கல
ம்
இங்க வந்தானா ஏ எங்க அக்கா பொண்ணுங்க இங்க வந்தாலுமே அதே மாதிரி விஷ்யந்தா ஃபாலோ பண்ணுவாரு
ஜங் புட் லா எப்பயாச்சு ரார் ஆ நானா எப்பயாச்சு வாங்கி குடுத்தாத உண்டு அதுக்கே திட்டுவாரு எதுக்கு வாங்கி குடுக்குற அப்படின்னு
ம்
நா எனக்கே எப்பையாச்சு ஆச வந்து எதாவது பீஸா பர்கர்னு வாங்கனாலே அது க்கு கொஞ்சம் பர்மிஷன் மாதிரி கேட்டு
ஆ ஆ
கெஞ்சுவே ப்ளீஸ் பா எப்பயாச்சு ஒரு நாள் தானவா அது இதுன்னு சொல்லி இத ஐஸ் வச்சு அப்படிதா சேரி வாங்கு அப்படின்றுவாங்க
ம் எங்கதெல்லா அடிக்கடி எங்க வீட்லயே எம் பாப்பா சாப்பிடுறாலோ இல்லையோ எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அதுதா புடிக்குங்க ஆமா ஆமா அவுங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆனா வந்து பாத்தீங் னா அவுங்க எவ்வுளோ சாப்பிட்டாலுமே
ம்
நாப்பது கிலோ மேலுக்கு வரமாட்டாங்க
ஓ ஆ
எவ்வளவுனா சாப்படட்டும் அதாவது அதிகமா சாப்பிட மாட்டாங்க வீட்டு ஃபுட்டு இந்த மாரி வெளியில இந்த கே எப் சி இந்த பீஸா பர்கரு பானிபூரி அதெல்லா சாப்பிடுவாங்க வெளியில இது வந்தா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவுங்க நாப்பது கிலோ தா இருப்பாங்க நாப்பது கிலோக்குள்ளதா வருவாங்க
நாலா ஆப்போசிட் பா எனக்கல்லாம் சாப்பறத விட வெயிட்டு கெயின் ஆகு
யே ஆமாங்க சிஸ்டர் எனக் கும் அதேதா பிரச்சனை நான் இந்த கொரோனா டைம் ரொம்ப வெயிட் போட்டே இந்த கொரோ
எனக்கும் அதே டைமிங்ல தா வெயிட் ஏறனது அதுக்கப்புற ஏன்னா அந்த டைமிங்ல ஒர்க்கே இல்லையா வீட்லயே இருந்து து வீட்லயே இருக்கிறது சாப்பறது சமைக்கிறது அது மட்டுந்தா வேலையா போய்ட்டு இருந்தது ஆ அதுனால ஆஹ் சாப்ட்டு சாப்ட்டா அது என்னானே தெரியல ஆனா அதுனால வெயிட் கெயின் ஆச்சி ஏன்டா அது ஒரு வருஷொ ஏ லீவ் உட்டாங்க ஏ அந்த மாதிரி பீரியட் வந்துச்சிங்குற மாதிரி இருக்கு அப்ப வெயிட் கெயினா ஆனதுதா அதுக்கப்றொ வெயிட் லாஸே ஆக முடிய மாட்டேங்குது
ஒண்ணு இல் நாங்க ஊருக் போனது தப்பு சிஸ்டர் நாங்க எங்க வீட்லயே இருந்துருந்தா பிரச்சன இல்ல ஊருக்கு போக்னூ முடிஞ்சுச்சேன்தா ஃபிரண்ட்ஸ்ஸெல்லா ஒன்னாஸ் சேந்தாங்க அக அக்கா அவங்கல்லா ஒன்னா சேந்தாங்க டெய்லி எதாவது ஒரு வெரைட்டி செய்வோ டெய்லி ஒரு வெ வெரைட்டி த கவாலந்த சிக்
ஒன் இயர் கேப் வந்து நல்லாவு இருந்துச்சி ஆனாலூ அ இந்த வெய் இந்த வெயிட் ப்ராப்ளம் அதுவு ஒண்ணுதா பெரிய ப்ராப்ளமா இருந்தது
அது இப்ப வரைக்கு இருக்கு ஆனா எல்லாரு சேந்திருந்து லீவ்லா கெட காதுல்ல நம்ம லீவு போட்டு கேட்கவே மாட்டோ
ஆமாங்க அது நல்லா இருந்தது ஃபீஸ்ஃபுல்லா மைண்டுக்கு அப்டியே ரிலாக்ஸா ஆமா ஆமா ஆமாங்க இன்னு நைட் ல வெளிய தூங்குவோ அவ்வளோ நல்லாருக்குங்க அது மறக்கவே முடியாதுங்க அவ்ளோ நல்லா இருந்தது நால்லா வெயிட் பாத்திங்கனா நைன்டி கே ஜி கிட்ட பொயிட்டே
ஆஹ் வெளியில ஆனா போக முடியாது அப்பிடின்றதுனால வீடு மட்டுந்தா
இல்லல்ல நாங்க வெளிய தூங்குவோ வெளிய எல்லாருமே வந்து மொட்ட மாடில போய் கிராமொ நாங்க இருக்றது கொஞ்சொ கிராமொ கிராமொ ஏரியா அதனால வெளியப் போய்ட்டு எல்லாயு எல்லாமே மாடி மேலப்போய் படுத்துட் தூங்குவோ அதெல்லா நல்லா இருந்ததுங்க ஆனா ரெண்டாவது கொரோனாதா மறக்கவே முடியாதுங்க ததுஎங்க எல்லாருக்குமே அட்டாக் ஆய்ச்சி கொரோனா
ஆ கே
உம் ந ரெண்டாது கொரோனா பாத்திங்னா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆயிச்சி ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது எனக்கு வந்து எங்க அம் மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க எங்க அம்மா எங்களல்லா ஒரூ இதுல தா வச்சாங்க தனியா ஒரு காலேஜில கொண்டு போய் வச் டாங்க நாங்கல்லா வந்த் ரொம்ப இல்ல எங்ளுக்கு பாதிப்பு சும்மா லைட்டா இருந் ஆமா ஆ அவுங்க அம்மாவ் பாத்தீங்னா ஒரு ஆஸ்பிட்டல்ல வச்ட்டாங்க எங்க அம்மாதா எப்டி என்னாகுமோன்ற மாரி ஆய்ப்போச்சிங்க வீட்டுக் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரோ நோயாளி மாரிதா கூட் டந்தோ அம்மாவ முடியவே முடியல அவங்களாட சுத்தமா டிஸ்சார்ஜு பண்ட்டாங்க சரியா போச்சு போங்கன்னு அப்பறோ இங்க வந்தூ தனிய வேற ஒரு ஆஸ்பெட்டல் பொய்ட்டு வாரத்துக்கு ஒரு மொற ட்ரீட்மெண்ட் பொய்ட் பொய்ட் பெட்டு கெடைக்கலைங்க எல்லா எடத்துலையு கேட்டோ சிஸ்டர் பெட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட்டு குடுங்க குடுங்க குடுங்கனு எங்கயுமே கெடைக்கல சேரி வேற வழியே இல்லடான் சொல்லிட்டூ ஒரு ஆஸ்பெட்டல் கூப்ட்டு பொய்ட்டு அங்க இருந்து அங்க வார் துக்கு ஒரு மொற பொய்ட்டு ட்ரீட்மெண்ட எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துனு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அவங்ள ஒரு வழியா காப்பாத்துணோ அந்த மாரி ஆய்ச்சிங்க கொஞ்சொ விட்டிந்தாலு எங்க அம்மா அவ்ளோதா இன்னைக் இருந்துருக்க மாட்டாங்க
ஆஹ்
செகண்ட்டு கொரோனா வந்து ரொம்ப எஃபெக்ட்டாதா ஆன்து
ஆமா அ ஃபஸ்ட்டுல வர்லல்லைங்க சிஸ்டர் யார்க்கு அதிகமா அந்த திமிர்ல என்ன பண்ட்டோ அந்த திமிர்ல நா பண்ணி கவு நாங்க எல்லா ஃப்ரீயா இருந்துட்டோ சரி அப்டின் பாத்தா
ஆமாம் ஓ ஓ ஓ எங்க வீட்ல எங்க அப்பாவு சோசியல் சர்வீஸ் பண்றவங்க
ஆ
ஆ அதுனால அப்பாவு வெளிலயே தா அந்த மாதிரி உள்ங்ளவங்களுக் இந்த நிலவேம்பு கசாயம் போட்டு குக்கறது வேற என்னென்னமோலா போட்டு குடுக்கறது அது இதுன்ட்டு அந்த இதுக் கே போய்ட்டு வந்துகிட்ருந்தாங் கடசில அப்பாக் அ ஃபெக்ட்டானது அதுக்கு முந்தியே அம்மாக்கு வந்துர்ச்சி அம்மாக்கு ஒரு ஒரு ஸ்கூல்லயு காலேஜ் அந்த மாதிரி உள்ளதுல போய் வச்சிருந்தாங்க ஆனா பெருசா அல்ல நா அஃபெக்ட்டாகல ஆ வந்துட்டாங்க திரும்ப ஒன் வீக் மட்டு இருந்துட்டு திரும்ப நாங்க வீட்லயு இர்ந்தாலு க்வாரண்டைன் பண்ணி தா வெச்சிருந்தோ ஆ அப்பா ஆ அம்மாக் வந்து கொஞ்சோ நாள்லயே அப்பாக்கு வந்துர்ச்சி எங்க அப்பா வந்து சர்வீஸ் பண்றதுனாலயே தா வந்துது அந்த மாரி வந்துட்டல்லா அப் பாவையுமே அப்டியே க்வாரண்டைன் பண்ணி வீட்லே வெச்சுட்டோ அப்பாவ வேண்டா வெளிலெல்லா விட வேண்டாமா அத்னால வீட் லே இருக்கட்டுன்ட்டு வீட்ல வெஸ்ட்டோனா அம்மா தா
ஆ பரவால்ல நோய் எருப்பு சக்தி இருந்ததுனால அவுங்க சமாள்ஸ்ட்டாங்க சிஸ்டர் இப்
ஆமா அது வந்து எங்கப் பா எப்டினா எங்க அப்பா வே வெல்டரு இப்ப வரைக்கு ஜாப்கு போய் வெல்டிங் சொந்தமா பட்ற வெச்சிருக்காங்க ஆனா அவங்க எப்டின்னா எதாவ்து ஒரு சும்மா பச்சையாவே இந்த இதெல்லா சாப்டுவாங்க எல எதாவ்து ஒ எ வேப்பெலல்லா கொழுந்தால்ல இருக்குல்ல அதுல்லா நல்லதுன் சொல்லீட்டாங்னா போது அப்டியே பிச்சி அப்டியே வாஷ் பண்ணிட்டு அப்டியே சாப்ட்ருவாங்க எனக்கு கசப்புன் கசக்கு நானு சாப்டமாட்டேம்ப ஆனா எங்க அப்பா அது நல்லது ரெண் மூல் டைம்லா சாப்ட்ருவாங்க அவுங்க கொஞ்சோ அதுலயே இப்ப நெறைய இதா வேற எதாவ்து ஒரு இதுக்கு நல்லதுன் சொல்ட்டாங்கன்னா பச்சயாவே கொளுந்தா இருக்கும்போது சாப்ட்டா நல்லது அப்டின்ட்டாங்கனா சாப்ட்ருவாங்க
ஓ செரி செரி செரிங்க ம்
அவுங்க அப்ப சாப்ட்டா கொஞ்சோ ஸ்ட்ரென்த்தான உணவுகள்னால கொஞ்சோ ஓகேயா இருக்கறாங்க இப்ப இருக்கறவங்கல்லா அப்டி ஹெல்த்தியா நம்ம சாப்பட்றதே கெடையாது
ஆமா அ கண்டிப்பாங்க சாப்பாடு தா சாப்பாடு உணவே மருந்துன்றோ ஆனா நம்ம அந்த மாரி சாப்பட்றதுங்க உணவே மருந்து ம்
அது உன்னு கொழந்தைங்களோடதுலா இன்னு மோசமா தா இருக்குதுங்க
ம் ஆமாங்க
ஸ்ட்ரென்த்து இல்ல வீக்கு வீக்கா தா இருக்கறாங்க ஏற்கனே வீக்காதா இருக்கறாங்க ஸ்ட்ரென்த்தான சாப்பா டு அதிகமா இருக்கறதில்ல எல்லா கெமிக்கலா போச்சு
எம்பொண்ணு அப்டி தா இருக்காங்க அவுங்க அம்மா மாரியே தா இருக்காங்க சிஸ் டர் ஒல்லியா என்னா பண்றதுன் தெரியில ஒல்லியாதா இருப்பா ஆமா அப்டி கூட இருக்கலா எனக் அது தா அதி சியமா இருக்கு எங்க வீட்ல நாலா ஒன்னொன்னு பாத்து பாத்து செய்வ சாப்டுவங் சிஸ்டர் பாத்து பாத்து சாப்ட் ஒரு நாள் எதாவ்து எக்ஸ்ட்ரா சாப்ட்டாலு அடுத்த நாள் பாத்தீங்ன்னா ஐயையோ வெயிட் போட்ட மாரி ஆய் என்னடா அப்டினு ஏன்னா எங்க எல்லா எல்லாருக்கு கெடைக்காது போல இருக்கு
ம் ஏ ஹஸ்பெண்ட் என்ன பாத்தா என்ன சொல்லிட்டே இருப்பாங் இப்ப கூட சொன்னாரு வெயிட் லாஸ்க்கு என்ன பண் என்ன ட்ரை பண்லாண்டு இருக்க அப்டின் ஒன்னுத்தையு ட்ரை பண்ண மாட்டே அப்டி தா இருந் அப்டின்னே சும்மா ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி என்னத்துக்காககுது ஒண்ணு ஆக மாட்டேந்து வுடுங்க அப்டின்
ரொம்ப ரொம்ப உண்மையா
இந்த யாரோ வந்து இதுல கூட சொன்னாங்கள சினி பீல்ட் யாரோ இது ஏதோ ஒரு இது பண்ண போது கூட டெட் ஆயிட்டாங்க எறந்துட்டாங்கன்ற ஒரு ஒன்னு இயரு இருக்குன் நெனைக்கிறே அவர் எதாது சொன்னாருனா நா சொல்லிருவே ஆ வெயிட் லாஸ் பண்றேன்டு இது ஒடம்ப ஃபிட்டா வெச்சுக்கறேன் சொல்லிட்டு ஒரு ஆ இது சினி ஃபில்ட்ல உள்ளவங்க போய் பண்ண போய் எறந்துறாங்கப்பா அந்த மாரி நானு போய் சேர்றதா வுடு இதெல்லா உன் தேவல இருக்கறது போது அப்டின்னு
செரி செரி செரி சிஸ்டர் செரி பாருங்க நா கூப்பற ம் செரிங்க சிஸ்டர் ஓகே